ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க ஹலோ ஆஹ் கேக்குதுங்க உங்களுக்கு
ஆஹ் சாப்டிங்களா என்ன பண்றீங்க
உங்க வாய்ஸ் கொஞ்ச விட்டு விட்டு கேக்குது கொஞ்ச இந்த பக்கம் வந்து பேசுறீங்களா ஹலோ
ஹலோ
ஹலோ ஆஹ
ஹலோ
ஆஹ் ஆஹ கேக்து சாப்பிட்டே ஆஹ் கேக்குது
ஆஹ் எனக்கு
நா ஆ
ஆ ஹ வீட்லெல்லா சாப்ட்டாங்ளா
ஆ எல்லா சாப்ட்டாங்க உங்க வீட்ல என்ன சாப்பாடு
கடலமாவு கொழம்பு உங்க வீட்ல என்ன சாப்பாடு
எங்க வீட்ல புதினா சட்னி புதினா சட்னி ரைஸு
அப்படிங்ளா சரி அம்மா அப்பா தம்பி தங்கச்சிலா சாப்ட்டாங்ளா
ஆ எல்லாரு சாப்ட்டாங்க
நீங்க
நானு சாப்ட்ட இப்பதா சாப்ட்டு வந்த
அப்டிங்ளா செரி செரி என்ன பண்ணிட்ருக்கிங்க ஃப்ரீயா இருக்கிங்ளா இல்ல ஒர்க்ல இருக்கிங்ளா வேலைல இருக்கிங்ளா இல்ல ஃப்ரீயா இருக்கிங்ளா அப்டிங்ளா செரி செரி ஓகே ஓகே இல்ல உங்களுக்கு நாம சின்ன வயசுல சாப்ட்டோ ஞாபக இருக்கா கூட்டாஞ்சோறு எல்லா செஞ்சு
ஹா ஞாபகருக்கு ஹலோ
அந்த மாரி நாம செய்லாங்ளா
ஆ எப்ப செய்லா
எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ பசங்க அப்ப கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாரு சேந்து செய்லா
ஆ ஓ
அதெல்லா எவ்ளோ ஜாலியா இருந்துச்சுல்ல எவ்ளோ சூப்பரா செஞ்சுட்டு எல்லா வீட்லிருந்து ஒன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டு ஜாலியா பேசி ட்டு உப்பு கார கம்மியா இருந்தா கூட அவ்ள அழகா செஞ்சு சாப்டுவோல்ல அதெல்லா நெனச்சு பாக்கவே இப்ப எவ்ள சந்தோஷமா இருக்கு அந்த மாரி ஒரு நாள் திரும்ப வருமான் கூட எனக்கு தெரில அதனால இதுக்கப்பறமா லீவ் பச பசங்களுக்கு லீவு விட்டாங்கன்னா நம்ம செஞ்சு சாப்பில்லாம் ம்
ஆ ஓகே
என்ன செய்யலாம் தக்காளி சாதம் செஞ்சிடலாமா
ஆ
ஆ எல்லார வீட்டுலேருந்து ஒன்னு எடுத்து வந்துருவாங்க தக்காளி எடுத்துட்டு வர வேற நீங்க வெங்காயம் எடுத்துட்டு வாங்க அப்பிடி எல்லாரையும் ஒன்னு ஒன்னு எடுத்துட்டு வர சொல்லிடலாம்
ஆ ஓகே
ம் நீங்க ஒரு புல்லு கொச்சு பண்ணுவீங்கள அது எப்பிடி பண்ணுவீங்க நல்லா இருக்கோ நீங்க கையில போட்டு பிசுக்கி சாப்டுவீங்கல்ல
ஆ ஆ ஆ
அது எப்பிடி செய்றது கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல நீங்க நல்லா செய்றீங்க அதுக்காகதா கேட்டேன்
ஃபர்ஸ்ட் புளிய ஊற வச்சுக்கணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு
ஆ
அப்பறோ வெங்காயோ பூண்டெல்லாம் வெங்காயோ நல்லா அர றுத்து வச்சுக்கணும் பூண்டு நசிக்கிக்கணும் நல்லா
ம்
அப்பறோ ரெண்டு தக்காளி சேத்து நல்லா பிசிக்கிக்கணும் கையில உப்பு மொ மொளகாதூள் அதுெல்லாம் போட்டோனா
ம் ஆ கையில போட்டு பிசி ல்ல காரோ எடுக்கோல்ல கை அப்றோ என்ன பண்ணுவீங்க
அது கொஞ்ச நேரோ தண்ணில்ல விட்டோனா சரியாப்
அ அப்டிங்களா சரி இல்ல நீங்க செய்யற்து நல்லாருக்குமா அதனாலதா கேட்டே ஒரு நாள் நீங் செஞ்சிருந்தீங்க அதுவு சாப்ட்டு பாத்தேனா நல்லா இருந்துச்சு அதனால தா கேட்டே
ஆ செரி
ம் அப்புறோ தம்பி ஸ்கூல் போயிட் டானா
ஆ இன்னக்குதா ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்கல்ல போயிருகாங்க
ஆஹா செரி செரிங்க ஓக்கே அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க
அம்மா வீட்ல சாப்டுட்டு இருந்தாங்க நா வெளியே வாக் பண்ணிட்டு இருக்கே
அப்டிங்க நீங்க சாப்ட்டு ஒக் பண்ணிட்டு இருக்கீங்களா
சாப்பிட்டு இருக்க சாப்ட்டு முடிச்சுட்டு வோக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா நடந்துட்டு இருக்கீங்களா ம் சரிங்க சரிங்க இருக்கது சாப்பிட்டு எது செய்யணுமா இல்ல இல்ல ஏதாச்சு அம்மா பண் ஓ நீங்க பண்றீங்களா வீட்டுல சாப்பாடு நீங்க பண்றீங்களா இல்ல அம்மா பண்றாங்களா
அத்தை வேரென பண்ணுவோம் யார் ஃப்ரீயா இருக்கோமோ அவுங்க
அப்டிங்ளா சேரி சேரிங்க இல்ல நீங்க சமைக்கிறீங்களோ என்னவோன்தா கேட்டே
இல்ல இல்ல
அப்படிங் ஆ இப்ப காலயில யார் செஞ்சாங்க
கால்ல அம்மா செஞ்சாங்க பசங்க ஸ்கூல் போணுன்ட்டு
ஆ அப்பின்னா அஞ்சு மணிக்குல்லா எழுந்துட்டுருபாங்க இல்ல ஆறு மணக்கு எழுந்தாங்களா ஆறு மணிக்கு எல்லா எழுந்துருப்பாங்க
ஆ ஆமா
எழுந்து சமயல் என்ன சமச்சாங்க வீட்ல ஆ
புதினா புதினா சட்னி ரைஸ்
தி ஆ சேரி சேரி எடுத்துட்டு போயிட்டாங்களா பாக்ஸுக்கு இல்ல அங்கேயே சாப்ட்டுக்கறாங்களா ஸ்கூல்ல
எடுத்துட்டு போயிட்டாங்க
அப்டிங்களா சேரி சேரிங்க ஓகே இங்க அந்த ஸ்கூல்ல தம்பிக்கு போடுவாங்கல்ல சாப்பாடு அங்க நல்லா போட்றாங்களாப்பா சாப்பாடெல்லா அங்க
போயிட்டா ஆ
டெய் தினமும் ஒரே சாப்பாடு போடுறாங்களா இல்ல தண்ணி ஒரு நாளைக்கு ஒண்ணொன்னு பண்றாங்களா
ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்பாடுதா
ஆ புரியல பிரேக் ஆகி பிரேக் ஆயி
தம் தம் வந்து சொல்லிர்கானா லாருக்கா இல்லியா அப்டின்ட்டு சாப்பாடுனு
ஆ நல்லா இருக்குன் சொல்லுவா புடிக்கல சாப்பிடல அங்க போயிட்டா
அப் ஆ அ அந்த ஸ்கூல்ல அங்கயே போட்டுறாங்களா அதனால பிரச்சனை இல்ல பசங்க சாப்பிட்டுட்டு வராங்க சாப்பிடவு சாப்பிடாமலு வராங்கல்ல அதனால அங்கேயே சமச்சு போடுறாங்க பரவாயில்ல நல்ல ஒரு நல்ல முடிவுதா எடுத்திருக்காங்க ஸ்கூல்ல
ம் ஆமா
உம் நல்லா போட்டா சரிதா நாங்க படிச்சுட்டு இருக்கு போதெல்லா நல்லாதா போட்டுட்டு இருந்தாங்க இருந்தாலு அப்பப் ப கொஞ்சோ எதனா ஒண்ணு கெடைக்கு கைல அதனாலயே சாப்புட மாட்டோ போயிட்டு நாங்க அங்க வாங்கி எதாச்சு ஒண்ணு வந்துருவாங்க சாப்பிடல இல்ல அந்த கொட்டையாச்சு எதாச்சு ஒன்னு இருக்கு அந்த மூக்கொட்ட மூக்கு இருக்கும் பாருங்க அதுல எதாச்சு ஒன்னுருக்கு அப்றோ எதெல்லா எதாச்சு ஒன்னுருக்கு அதனாலயே நாங்க போய் சாப்டவே மாட்டோ
நல்லா இருக்கு
ம் இப்ப பரவால்ல தா இப்ப பரவால்ல போல நாங்க சாப்டும்போத் தா அப்டி இருந்துச்சு அதுவு வாங் கியே ஆகணுன் சொல்லுவாங்க நாங்க வீட்லிர்ந்து போய் சாப்பாடு சாப்புட்டு அதுக்கப்பறமா டி டிஃபோ டிப்பன் பாக்ஸ் எல்லா கழுவிட் டு மறுபடியு போய்ட்டு வாங்கிட்டு வந்து நாய்க் போட்றோ நாங்க வேற என்ன பண்ண முடியு வாங்கியே ஆகணு அப்டி ங்றாங்க அவுங்க
ஆ
ஹும் அதுனால செரி வாங்கிருவோ நாங்களு என்ன பண்றது அப்டினுட்டு ஆனா இப்ப பரவால்ல நல்லா போட்றாங்க போல ஏங்க பால்வாடி ஸ்கூல்லா ஓபன் ஆயிர்ச்சுங்களா இங்க பேபி ஸ்கூலல்லா இருக்குல்ல
தெரிலியே
ஆ அப்டிங்ளா சேர் சேரிங்க அங்க முட்ட இதெல்லா இதல்லா குடுப்பாங்கல்ல சத்து மாவெல்லா குடுப்பாங்கல்ல அதுக்காக தா கேட்டே
ஆ தெரில இன்னு ஓபன் பண்ணிட்டாங்களான்னு
ஆ இங்க பக்கத்துல கூட ரெண்டு பேரு சேத்தறனு சொல்லிட்ருந்தாங்களா ஸ்கூல்ல ப து ஒன்னாவ்துல சேத்துட்டாங்களா என்ன தெரியும் தெரியுமா தெரியாதா சேத்துட்டாங்ளா என்னன்ட்டு
தெரியில நானே வீட்டு விட்டு வெளியவே வர்ல இப்ப தா வெளிய வந்தே
அப்படிங்களா சரி சரிங்க இல்ல சொல்லிட்ருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேரு சேத்துருவோ அப்டினுட்டு இல்ல சேத்திட்டாங்களா என்னவோன் தா கேட்டே வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாங்கில்லயா அவுங்க தா செரி சேத்தறே சேத்திட்ருப்பே அப்டின்னாங்க அதுனால் தா கேட்டே செரி அந்த கொழந்த அழுதுட்டு போச்சா என்னன் தெர்லயே அதுக்காக டே ம் அப்டிங்ளா சேர் செரிங்க
ம்
நீங்க படிச்சிட்ருக்கும் போது ஸ்கூல்ல சாப்பாடு போட்டாங்க தா ன நீங்க சாப்புடும் போது நல்லாருந்துச்சுங்ளா?
வேற சாப்டும்போது முன்ன மாரி இருக்கு நானு அதே தா போய் வீட்ல இப்பவே திரும்பவு அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவே
அதே தா எல்லாரு பண்ணிட்ருந்திருக்கோ வேற என்ன பண்ண முடியு வாங்கியே ஆகணுன் சொல்றாங்க பாத்தீங் ளா என்ன பண்றது எதோ அந்த கா காமராசர் பொறந்த நாளைக்கு தா வெல்லக்கஞ்சி போடுவாங்க என்னது என்னது
ஒன் டூ ஃபிஃப்த் வரையு நல்லார்ந்துச்சு
ஆ ஆமா ஆமா இப்ப அந்த ஸ்கூல்க்கு போனது தா ஆ அவுங்க சமைக்கிறவங்கள பொறுத்து தா இருக்கு என்ன பண்றது அவுங்க அப்டி சமைக்கிறாங்க என்ன பண்ண முடியு ம் எதோ காமராசர் பொறந்த நாளுக் தா வெல்லக்கஞ்சி போடுவாங்க அது கூட எ தோ பரவால்ல அது வெல்லக்கஞ்சி நல்லாருக்குல்ல அழகா நல்லாருக்கு வெல்லம் போட்றதுனால தா நல்லாருக்கு போல அத மட்டு நல்லா போடுவாங்க ஆ எதானா ஸ்கூல்ல எதனா ஆடிட் வந்ச்சுன்னா ரொம்ப ஜாலியா விள்யாடிட்டு எப்ப பாத்தாலு படிக்க சொல்லிட்டே இருப்பாங்க ஸ்கூல்ல
உஹ
ம் இப்போ படிச்சு முடிச்ட்டு வந்து இப்ப நம்ம ஃபீல் பண்ணிட்ருக்கோ அ ஆமா ஆமா அதெல்லா மிஸ் பண்ண முடியாது இப்ப நம்ம ஃபீல் பண்றோல்ல ஸ்கூல் லைஃப் போச்சே அப்டினுட்டு படிச்சிட்ருக்கும் போது ஏண்டா படிக்கிறோ அப்டின் தோணுச்சி எப்படா காலே ஸ்கூல விட்டு போவோன் தோணுச்சி இப்போ எப்படா பள்ளிக்கூடத்துக்கு போவோன் தோணுது என்ன பண்றது?
உ
ம் அப்டிதா போயிட்ருக்கு வாழ்க்க நா படிச்சது ஒன்னா இருக்கு கெடைக்கிற வேலயு ஒண்ணா இருக்கு என்ன பண்றது அப்டிதா இருக்கு ஆனா எல்லாத்தையு கம்பேர் பண்ணும் போது ஸ்கூல் லைஃப் ஸ்கூல்ல படிச்சதப்போ நல்லாருந்துச்சு அதெல்லா மறக்க முடியாத ஒண்ணெல்லா நினைவுகள் மெமரிஸா வச்சுக்கணு நம்ப எப்பவுமே இப்ப நம்ம அந்த ஸ் கூல் பக்கத்துல போனா கூட ஒரு ல்ல ஒரு மாதிரி ஒரு இது நம்ம படிச்ச ஸ்கூல் டா அப்டின் து நமக்கு ஒரு மாதிரியா ஒண்ணு தோணுல்ல அத பாத் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நம்மளுக்கு ம் இப்பெல்லா நா போறதே இல்ல அந்த பக்கோ
சார்ங்க எதனா சொல்டா என்ன பண்றது அதுனாலதா
என்னது மின்னவே போய்ட்டு வந்திருக்கலா இப்ப அது
ஆ
ம் போய் பாத்தோ காடு மாரி வளந்துருக்கு நாங்க வச்சப்போ செடி எல்லா குட்டி குட்டிசா இருந்து சு நாங்கதா வச்சு தண்ணியெலா ஊத்திட்ருந்தோ இப்பவு ரொம்ப பெருசா வளந்துருச்சு இப்ப காடுக்குள்ள போற மாரி இருக்குது ஆனா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அங்க போனப்போ
ஆ சேர் சேரி காத்தே
ம்
உக்காந்து மரத்துக்கடில செமையா இருக்கு
உம் ஆ மரத்துக்கடில உக்கார வச்சிருவாங்கதான் நம்பள அப்ப நம்ம படிச்சுட்டேருந்து நம்ம படிக்கவே மாட்டோ இல்ல நம்ப கல்ல தூக்கி தூக்கி போட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட கத பேசிட்டு உக்காந்துட்ருப்போ
ஆ
அதெலா நெனைச்சு பாக்கும்போது இப்ப சந்தோஷமா இருக்கு அப்டிதா பண்ணிருக்கமே அப்டினு கு ஆ ஸ்கூல் லைஃப் ஆனா ரொம்ப மிஸ் பண்றோ என்ன பண்றது
காலேஜ்ல போய்ட்டு பின்னாடி படி படி படின் சாவடிக்குரா
ஸ்கூல்லயு அப்டிதா சொல்லிட்ருந்தாங்க ஸ்கூல்லதா அப்டி பண்ணிட்ருந்தாங்கன் பாத்தா காலேஜ்லயு அப்டியே பண்றாங்க என்ன பண்றது
அப்பா எங்க படி படி படி
ம் என்னா பண்றதோ சரிங்க எனக்கு டைமா ச்சு எனக்கு கொஞ்ச வேல இருக்கு ஆ சரிங்க ஓகே ம்